ஹலோ கேக்குதுங்ளா ஆ குட் ஈவினிங்கா என்ன பண் ஆ நல்லா இருக்கேகா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே
ம் சாப்ட்டீங்ளா டீ காஃபி ஆயிடுச்சுங்ளா
ஆ முடிஞ்சு அந்த காஃபி இப்பதா குடிச்சுட்
அப்டிங்களா நானு நானு இப்பதாகா காஃபி முடிச்சே அதுக்கப்பறோ கொஞ்ச காலேல இந்த இது செஞ்சே நானு கிச்சடி அப்றோ அந்த கிரேவியு செஞ்சிருந்தே சோ அப்ப அதுல பச்ச பட்டாணி கொஞ்சோ இருந்தது அது ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸா கொஞ்ச சாப்டே
என்ன கிச்சடி
அ சம்பா கோதும கிச்சடிக்கா ரொம்ப ஹெல்த்தியா இருக் கு ரொம்ப டேஸ்ட்டாவு இருக்கு அதுல பிரியாணி கூட பண்லா அதுங்களா ஒண்ணு இல்ல நம் போ நமக்கு எவ்ளோ தேவயோ அந்த ஒ ஒரு கப்பு சம்பா கோதும எடுத்து வச்சுக்கணு நம்ம நார்மலா இப்போ
நீங்க சம்பா கோதுமன்றது அத பாக்க எப்டி கோதும ரவ மாரியே
புரோக்கன் புரோக்கன் மாரி இருக்கு காயே நம்ம கோதும வந்து எப்டி இருக்கு சின்ன சின்னதா வொயி் டா இருக்குல இது கொஞ்ச எப்டி கிரிஸ்டலா இருக்கு கொஞ்ச ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு குக்கர்ல தா செய்னு அது அத சீக்ரோ வெந்து வரு தனியா செஞ்சிங்னா அது ரொம்ப லேட் ஆவு
அது ஊற வைக்கணுமான்ன
ஆ ஹ ஹ தேவல்ல
ஊற வக்கற்தில்ல
தேவையேல்ல தேவையில்ல சில பேர் சும்மா லைட் ட வறுத்துப்பாங்க நா அது எதுவுல ஸ்ட்ரைட்வாவே பண்லா
ஆ சொல்லுங்க எப்டி செய்வீங்கன்
எப்டீன் வெஜிடேபிள்ஸ் போடுவேக்கா நானு நம்ம நா என்னென்ன வெஜிடேபிள்ஸ் போடுவனா பீன்ஸு
ம்
அ உருளக்கெழங்கு கேரட்டு இது மூணு தா போடுவே அதுக்கப்றோ இது ஆ பச்ச பட்டாணி கொ எவ்ளோ வேணுமோ அத வேக வச்சு எடுத்துக்கணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியனு பச்ச மொளகா தக்காளி ஆ புதினா கொத்தமல்லி வேணுன்னா நீங்க அந்த இது பிரியாணிக்கு போட்ற அந்த மசாலல்லா இருக்குல்ல பட்ட லவங்கோன்ட்டு அது அதே சேம் அ சிம்பிளா வேணுன்னா ச சிம்பிளா செய்ணு நா வாசனைக்காக அத ஆட் பண்ணிட்ட அது வேண்டனா நீங்க கட் பண்ணிக்லா போட்டாலு ஆப்ஷன் ஆ
நீங்க சொல்றது கிச்சடியா பிரியாணியா
கிச்டி தா கிச்டி தா பிரியாணின்னா நா என்ன பண்ணுவ நான்வெஜ் யூஸ் பண்ணுவ இத வந்து வெஜ் யூஸ் பண்றனால இது பேரு கிச்டி
அதிலயே பிரி நான் வெஜ் போல்லாமா
ஆ போட்லா ஒருத்தர் நா ஆக்சுவலா ஒருத்தரோட யூடியூப் பாத்தா அவுங்க இதுல நீங்க பிரியாணி செஞ்சு சாப்ட்டு பாருங்க இதுல அவ்வளவு டேஸ்டா இருக்கு பிளஸ் அது ஹெல்த்தியு
ம்
ஹெல்த்தியு ஃபபருங்ளா ஃபைபர் பிளஸ் நம்போ இது சிக்கன் சாப்பற்னால புரோ ஈஸியா டைஜஸ்டு ஆகு ஆ ஹெல்த்தியு கூட ஃபேட் அ கெடையாது டயட் இருக்கறவங்க இது யூஸ் பண்லா மோஸ்டா சும்மா அந்த கஞ்சி மாறியல்லா கச குடிப்பாங்கல்ல சுகர் பேஷண்ட் டயட்ல இருக்கறவங்களா அதனால நெறைய பென்ஃபிட்ஸ் தா இது
ஓ சரி இது சொல்லுங்க எப்டி நீங்க செய்வீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ட்டு அதுல
ஃபர்ஸ்ட்டுக்கா எண்ண கொஞ்சோ நெய் போட்டுக்கணு நெய் போட்டுட்டு கடுகு மட்டு கடுகு சீரகம் மட்டு போட்டுக்கணு போட்டுட்டு அதுக்கப்றோ வெங்காயம் அப்றோ பச்ச மொளகா கருவேப்பில இப்போ ஒரு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறோ இஞ்சி பூண்டு எல்லா பேஸ்ட்டு கொஞ்சோ ஒதவு கொஞ்சோ அவுங்களுக்கு அந்த பதோ தெரியுல வதக்குறது ஒண்ணு ஒன்னா போட்டுட்டு அந்த பச்சஸ்மெல் போற வரைக்கு
ம்
பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்றோ கொஞ்ச மஞ்ச பொடி உப்பு போட்டுட்டு கொஞ்சோ நல்லா து இது பண்ணிட்டே இருங்க வதக்கிட்டே இருங்க
ம்
அதுக்கப்பறோ உங்ககிட்ட உங்களுக்கு இன்னும் கொஞ்சோ காரம் வேணும்னா கொங் ஒரு ஸ்பூன் மொளகா பொடி போடலாம் ஆ உ போடுவேன் போடுவேன் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுவேன் ரொம்ப போடக் கூடாது ரொம்ப போட்டீங்கன்னா அது ஒரு மாரி மசாலா மாரி ஆய்டும் உங்களுக் க்கு இல்ல நீங்க இதுலயே காரோ எனக்கு பச்சை மிளகாவே போதும்னா பச்சை மிளகாவே இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா சேத்துக்கலா
ஆ
அப்பறோ இத போட்டுட்டு வதக்கிட்டு அந்த பச்ச ஸ்மெல் போய்டுல அப்பறம் உங்களுக்கு தண்ணி எவ்ளோ அளவு வேணுமோ ரொம்ப எல்லாம் ஊத்தக் கூடாது கொஞ்சம் அந்த அந்த பாயசம் பதத்திலயே வரும் பாருங்க
ஆமாங்க
நீங்க அந்த இது போட்டீங்கா அந்த பதத்துல தான் இருக்கணுமே தவிர அரிசி ஊ இது பண்ற மாரி அரிசி வடி
அது எனக்கு நீங்க அளவு சொல்லுங்களே அளவு இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னுக்கு ரெண்டு அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு
ஓகே இப்ப நீங்க ஒரு கப் எடுத்தீங்கன்னா நீங்க ரெண்டு கப் தண்ணி ஊத்துங்க
ஓ நம்ம நார்மலா ரவைக்கு போடுற மாதிரி
ஆ அந்த மாரி போண்ணு ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா இது மாரி ஆய்டும் பேஸ்ட் மாரி ஆய்டும் கொஞ்சம் உதிரி உதிரியா வேணும்னா நீங்க தோ இந்த மாரி பண்ணனும்
ஆ சேர்
மூணுல இருந்து அஞ்சு விசில்கா
ஓ குக்கர்ல தா விடணுமா இது
நா குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன் நார்மலா செய்ய எனக்கு வராது அப்டி நா ஒரு டைம் ட்ரை பண்ண அது அவ்ளோ சீக்கிரம் வேகல வேகவே இல்ல அதனால எனக் சின்னதா தாங்க்கா இருக்கும் ஆனா எப்டி சொல்றது அ ஹைய அம் ரொம்ப கல் கிறிஸ்டல் மாரி இருக்கும் ரவனா கூட கொஞ்சம் தண்ணில போட்டா அந்த அந்த அந்த கொஞ்ச நேரத்துலயே அந்த பதம் மாறிடும் ஊறிடும் ஊறிடும் இது ஊராது
சைஸ் அளவு சொல்றேனா ரவைய விட குட்டியா தெரியுமா இல்ல ரவைய விட பெருசா தெரியும் நம்ம சின்ன ரவை நார்மலா வெள்ள ரவை போடுவாங்க இல்லையா அதை விட பெருசு அப்பன்னா நம்ம கோதும ரவ மாதிரியே இருக்கும்
ஆ பு்ரோக்கன் அதுதான்
அதே சைஸ்ல தான் இருக்கும்
ம் அதேதாங்க
ம் செரி சரிம்மா
பண்ணி சாப்பிட்டீங்கன்னாது நல்லா சாப்டுவாங்க எனக்கு இது எனக்கு இது பெஸ்ட் காம்பினேஷன் சட் சட்னி பாத்தீங்கனா தேங்காய் சட்னி தான்
ஓ
தேங்காய் சட்னி தான் காரத்துக்கு வேணும்னா தக்காளி சட்னியும் நம்ப வச்சுக்கலாம் ஆனா எனக்கு தேங்கா சட் நீ ரொம்ப புடிக்கும் இது அதுதான் நல்லா இருக்கும் அதுக்கு
புரியுது புரிது நானும் எப்பவுமே உப்புமா செஞ்சேன உப்புமா செஞ்சா நானே எப்பயுமே தேங்காய் சட்னி செஞ்சடுவேன் தேங்காய் சட்னில கல்ல சட்னி கொஞ்சம் கல்ல போட்டு ஆ செரி செரிங்
அப்றோக்கா நீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு
நானு வெளிய தாங்க போய் கா இது சாப்ட்டுட்டு வந்தே அங்க நானு என்னது மட்டன் குழம்பு சாதோ அதெல்லா செஞ்சே வீட்ல உங்களுக்கு தேங்கா பால்சாதோ செய்ய தெரியுமா தேங்கா பால் கீ ரைஸ்
தேங்கா பால் கீ ரைசா நான் அது க எப்படி செய்யறதுன்றது நா பாத்திருக்கே கேள்வியு பட்டுருக் க பட் ஆனா நா ஒரு நாள் கூட ட்ரை பண்ணதில்ல நீங்க சொல்லுங்க ட்ரை பண்ற
சொல்ற நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆனா சூப்பரா இருக்கு நம்ம சிக்கன் கிரேவியா செஞ்சாலு சரி
குளத்தி ரைஸ்ல செய்வீங்களா
நா நார்மல் பிரியாணி அரிசி இருக்கு இல்லையா அது பேரு என்ன ஆ புல்லட் அரிசின்னு சொல்லிட்டு அதுலயு செய்யலா அதுலயு செய்யலா பாஸ்மதிலயு செய்லா. சீரக சம்பாலயு செய்யலா எதுல வேணாலும் செய்யலா ஆனா நீங்க தண்ணி மட்டு அந்த அரிசிக்கு ஏத்த மாதிரி இப்ப சீரக சம்பான்னா ஒன்னுக்கு ஒன்ற ஆ இதுன்னா ஒன்னுக்கு ஒன்ற எடுப்பபோ பாஸ்மதிக்கு மத்த அரிசிக்கெல்லா ஒன்னுக்கு ரெண்டு தா எடுப்போ இல்லையா
ம் ம் ம்
அது மாதிரி அ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனு எல்லாமே நம்ம பிரியாணி பிரியாணி ப்ரொசீஜர் தா ஆஹ் எண்ணெயில மசாலா மெயினா அந்த பட்ட லவங்கோ ஆ பிரியாணி எல அப்றோ ஏலக்கா கொஞ்சோ அதிகமா எடுத்துக்கணு இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காயாவது எடுத்துக்கணு பச்சமொளகா தாங்க காரத்துக்கு மொத ஃபுல்லா பச்சமொளக தா ஏன்னா நம்ம அதல மொளகா தூள் போட போறது கெடையாது அதனால நெறைய பச்ச மொளகா எடுத்துக்கோங்க ஏன்னா ஆ தேங்கா பால் ஊத்தும்போது அது ஸ்வீட் அதிகமா தெரியு அதுக்கு உங்களுக்கு கொஞ்சோ காரமா வேணும்னா பச் பச்சமொளக அதிகமா போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினைஞ் மொளகா கூட
ம் ம் ம்
புதினா வேணு கொத்தமல்லி வேணு இந்த பிரியாணி மசாலாவோட கொஞ்சோ முந்திரி நம்மளுக்கு ஒரு பிடி அளவுக் இது முந்திரி எடுத்துட்டு அந்த எண்ணெயில போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு முந்திரி பட்ட லவங்கோ அந்த மசாலா ஐட்ட எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு ஆ நல்லா வதக்கணு பச்ச வாசனை போறளவு அப்பந்தா அந்த வெங்காயோ வதங்குற அளவுக்கு கொஞ்சோ ப்ரவுன் வரத்துக்கு முன்னாடியே
ம் ம் ம்
அதுக்கப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணு
ஓகே
அதுவு பச்ச வாசன போச்சினா புதினா போடுங்க புதினா போட்டு தக்காளி இதுக்கு கம்மியா தாங்க போடணு ஒரே ஒரு தக்காளி இல்லனா ரெண்டு தக்காளி மினிமம் குட்டி குட்டியா இருந்தா ரெண்டு போடலா
ம்
பெருசா இருந்ததுன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு அது நல்
ரைஸ்ப்பக்கா ரைஸ் நல்லா தீ வந்ததுக்கு அப்புறோ பண்ணுவாங்க
இல்ல இது பாருங்க நர் சொல்ற நீங்க குக்கர்ல அதிகமா வைக்கிறதா இந்தா தேங்கா பால் மீன் வேணு இப்ப நீங்க அரை
அப்பல்லா நறைய வேணு ஆஹ்
ஆமா இப்போ அரை கிலோ அரிசிக்குன்னா ஒரு தேங்கா முழு தேங்கா பெரிய தேங்கா ஒரு கிலோ அரிசிக்கின்னா ரெண்டு தேங்கா எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு தேங்காயு நல்லா கெட்டியா அரச்சி பால் எடுத்து வச்சிக்கோங்க புழிஞ்சி பால் மட்டு அதுதா நம்ப தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அந்த அளவு தா நம்ம இத ஊத்த போறோ இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணினா அந்த ரெண்டு டம்ளர் அந்த பால் தா நம்ம யூஸ் பண்ண போறோ பாலா இல்ல நா இங்க கேக் ஆ தேங்கா பால் அதாது ஒரு டம்ளரு நம்ம அந்த ஒரு தேங்காலயே நம்ம தண்ணியு சேத்து மிக்ஸ் பண்ணிடுங்க பால் ஒரு டம்ளர் தா வருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி அந்த தேங்காவ நல்லா அரச்சி எடுத்துக்கோங்க நைசா அரச்சிட்டு புழிஞ்சி ஆ தண்ணிக்கு பதிலா இந்த தேங்கா பால் ஊத்திட்டு நம்ப உப்பு போட்டுட்டு கொதி வரும்போது கரெக்டா ஏன்னா அது ரொம்ப கொதிச்சாலு அதுல உள்ளயே பிரிஞ்சிடு கட கடன்னு இந்த நம்ம பால் திரியுது இல்லையா அத மாரி திரிஞ்ச மாரி தெரியு கொஞ்சோ கொதி வரும் போது ஸ்டார்ட்டிங்லயே கொஞ்சோ உப்பு போட்டுட்டு அரிசிய போட்ருங்க போட்டுட்டு நல்லா கெளரி விட்டுட்டு ஆ ஆ நம்ம பிரியாணிக்கி எப்டி தம் வைக்கிறோ அந்த மாரி வச்சிடுங்க இல்ல நீங்க குக்கர்ல வெக்கிறதா இருந்தா அது கொதி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அரிசிய போட்டுட்டு கூட குக் குக்கர்ல ரெண்டு விசில் வச்சிக்கிலா
ஓ செர் செர் செரிக்கா
க்கு நீங்க மட்டனோ சிக்கனோ ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்ட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இது எங்க ஊர் சைட்ல பேமஸ் அது பர்கூர் சைட்ல இந்த ஊர்ல எல்லாருமே நீங்க பிரியாணி செய்வீங்க இல்லையா அது மாரி எங்க ஊர் வீட்ல எல்லார் வீட்லயு அது தேங்கா பால் சாதந்தா
தேங்காப்பால் சாதந்தா பேமஸ் இப்போ ஆமாமா
எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சாதோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு
டேஸ்ட்டா இருக்கு செரி செரி செரி நல்ல ஹெல்த் தியு உள்ள வயித்து புண்ணு இதெல்லா ஆத்து ஆமா தேங்கா பால் எடு கிறதுனா
பசங்களு இதெல்லா ஆசப்பட்டு சாப்டுவாங்க அவங்க ஒரு சில பசங்க காரோன்னா சாப்ட மாட்டாங்க தெரியுமா அந்த மாரி பசங்க இந்த சாதோன்னா அவ்ளோ விரும்பி சாப் டுவாங்க நீங்க கொஞ்சமா தேங்க பால் எடுத்துட்டு கூட ஆ லைட்டா குக் குக்கர்ல கட கடன்னு செஞ்சி கொழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கு அது சாப் பாடே பயங்கர டேஸ்ட்டா இருக்கு நீங்க ஏலக்கா ஆ கீ போடலா கீ வேணுன்றவங்க போட்டுக்கலா வேணன்னாலு விட்றலா அந்த தேங்கா வாசனைலயே இன்னு சூப்பரா இருக்கு
சூப்பர் சூப்பர் சூப்பர் நல்ல ரெசிபி சொல்லிருக்கீங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ்கா நா இத ட்ரை பண்றே ட்ரை பண்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு நா சொல்றே
செரிமா திருப்பியு நா அடுத்த கால்ல பேசுறே நா போயிட்டு வேல பாக்குறே ஓகேம்மா நன்றி வணக்கம் ஏ ஃபோன எடுத்ததுக்கு ஓகேம்மா பாய்